ஒண்ணு இல்ல ஜஸ்ட் ஃபோன் தா ஸ்கரோல் பண்றே
நீயுமா நான ஆன்லைன் ஷாப்பிங் பத்திதா பண்ணிட்டு இருக்கே சம்மர் சேல்ஸ் ஏத போட்டிருக்காங்களா சம்மர் ஆஃபர் போயிட்டு இருக்கும் போயிட்
அடப்பாவி திருப்பி திருப்பி த்தியமா லாஸ்ட் மந்த்ஸ் தான ஷூஸ்ல்லா வாங்கன
கேஷ்யுவலா யூஸ் பண்றது வாங்கண்ணா இப்போ ஜிம்க்கு பது ஸ்சூ தேவப்படுது அதா பாக்குறே
அப்டியா எதுல
அமேசான் ஆப்லதா வேற எதுலய அப்றோ ஃப்ளிப்கார்ட்ல கம்பேர் பண்றே
கரெக்ட் தா கம்பேர் பண்ணி வாங்கு போதுதா பிரைஸ் எதுல கம்மியா இருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ல்லாம் அஃபோர்டபுள்ல்லா பாக்க முடியு
ரெண்டுத்துதுலயுமே ஷூ கம்பேர் பண்ணி எதுலன்னு பாத்ததுல அமேசான் ஆப்ல டூ தௌசண்ட் ரிபில் னைன் காட்டுது ஃபிப்க்கட்ல டூ தௌசண்ட் சென்ஹரண் ஃபட்டிநேயன் கா ட்டுது
டெலிவரி சார்ஜஸ்லா இருக்கா இல்ல ஃப்ரீ டெலிவரியா
அதெல்லா இல்ல ஃப்ரீ டெலிவரி தா பட் அமேசான்ல நெக்ஸ்ட் டே டெலிவரிடு குடு குடுப்பாங்க
அப்பா அதுவும் இம்பார்ட்டன்ட் தா ஏனா பாஸ்ட் டெலிவரிதா வேணும்ன்னா நம்ம அமேசான தா நா எப்பவுமே சூஸ் பண்ணுவே
செரியா சொன்ன பட் ரிவ்யூ கொஞ்சோ என்ன கொழப்புது
என்ன கொழப்போ என்ன ரிவ்யூ
ஒரு ஆளு சூப்பர் கம்ஃப்பட்டபுள்னு சொல்றா வேற ஒருத்த குவாலிட்டி செரியே இல்ல ரொம்ப ஒர்ஸ்ட்டா இருக்குன்னு சொல்றா
ஆமா இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ப்ராப்ளம்தா போட்டோஸ பாத்தா சூப்பரா இருக்கு ஆனா வந்ததுக்கு அப்றோ லோக்கல் மார்க்கெட்ல வாங்கறதே ஒஅதே மாரிதா இருக்கு சம்டைம்ஸ்லா வந்து ஆன்லைன் ஷாப்பிங்ல போட்டோஸ் பாக்கும்போது நம்ம வந் ஓகே அப்டில்லா தோணு அதுவு சில பேர் வந்து காசுகுடுத்து ரிவியூ பண்ணுவாங்க போல, சூப்பர் கண்ஃடேபில்றாங்க இன்னு சில பேர் குவாலிடி ஒர்ஸ்ட்னு உண்மையான ரிவியூஸ் போட்றாங்க எத நம்பி வாங்கறதுனே புரில
அந்த பயோந்தா எல்லாருக்கு, நா போனவாடி கடைசியா ஒரு ஹெட்செட் ஒண்ணு வாங்கியிருந்தே போட்டோல பாார்க நல்ல பிரீமியரா சூப்பரா இருந்து ச்சு பீரிமியம் மாரியே இருந்துது
ச்சு
டெலிவரி வந்துச்சு ஓபன் பண்ணி பாத்தா பிளாஸ்டிக் ஸ்மெல் ஆ அடிச்சுது எனக்கு
ஹா ஹா அப்ப என்ன பண்ண ரிட்டன் பண்ணி ட்டியா
டன் ப்ராஸ்சு ஈஸி தா சோ ஈஸியா நா நல்ல வேல அதிர்ஷ்டவசமா ரிட்டன் பண்ணிட்டே
அப்ப கூட ரிட்டன் பாலிசிலா சம்டைம்ஸ் பண்ணா இ அ அப்டிங்கிற பாலிசிய பாத்துட்தா ரிட்டன் பண்ணு அதுதா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த மாதிரி அ ப்ராடக்ட்ஸ்லா வாங்கும்போது ஆ நம்ளுக்கு அது ரிட்டன் வந்தாதா
செரியா சொன்ன நீ ரின்ஸன்ட்டா ஏதாவுது ஆன்லைன்ல வாங்கினியா
ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குனே அப்புறோ கொஞ்ச ட்ரெஸ்ஸஸ்சு
பார்றா சூப்பர் என்ன பிராண்ட்ல வாங்குன எவளோ வாங்குன
ஆயிஸ் அப்டிங்க ஒரு புது பிராண்ட் லான்ச் ஆயிஞ்ச்சு சேர் புதுசா இருக்கே ட்ரை பண்ணுவமேன்னு வாங்குனே
பார்றா பேட்ரி எப்டி நல்லாருந்துதா பாக்க நல்லா ஒ ஒர்த்தா இருக்காரா இது வாச்சு
ஓக்கே அ அதிசயமா நல்லாருந்துது அஞ்சு டேசா வருது பேட்ரி நம்ம ஒரு தடவ சார்ஜ் போட்டா ஃபை டேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிலா அப்றோ எல்லாமே நெறியா ஃபீச்சர்ஸோட இருக்கு
சூப்பர் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு
ஹார்ட்ரேட் பாத்துக்லா ஸ்லீப் ட்ராக் பண்ணிக்கிலா ஸ்டெப் கவுண்ட்டு அப்றோ அதுலயே கேம்ஸு காலு வாட்ஸ்அப்பு மெசேஜஸு சம்டைம்ஸ் எக்ஸாம் ஹாலுக் கூட எடுத்துட்டு போயிருக்கே ஆனா ரொம்ப இம்பார்ட்டன் டைம் பாக்க அதா யூஸ் பண்ணிட்ருக்கே
பார்றா சும்மாவே ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி நார்மல் வாட்ச் மாரிதா யூஸ் பண்ற நீ
அது வந்து ஒரு ஸ்டையிலுக்கு வாங்குறதுதா இப்ப இருக்கறதுல யார் உனக் க்கு டைம் பாக்கலா வாட்ச் வாங்குற நீயே சொல்லு எத்தன் நாள் அத சார்ஜ் போடாம சுத்திட்ருக்கோ
டைம் பாக்றனு ஒண்ணு ஃபோன பாத்துப்பாங்க இல்லனா அப்டியே இது பண்ணிப்பாங்க டைம் பாக்கணுன்னு இப்ப யாரு வாட்ச் வாங்கறதில்லதா கரெக் ட்டு
ஆமா நீ க்குதா
சூஸ்சா
ம்
ஹலோ ஆ இல்ல கொஞ்சோ டீஷர்ட்ஸ்சு ஆட் பண்ணிருக்கே
கார்ட்டுல ஆட் பண்றது ஈஸி ஆனா அத வாங்குறது செக் அவுட் பண்றதா ரொம்ப டேஞ்சரஸ்
ஸ்ஸாவே ப மொத்த அமோண்ட்டு பாத்தா எனக் ஹார்ட்டடேக்கே வந்துரும் போல இருக்கு
ஹலோ
ஹலோ
கொஞ்ச சத்தமா ஆஹ
அதுதா நீ சொல்றது கரெக்ட் தா அனா மொத்த அமௌண்டு பாத்தா எனக்கு ஹார்ட்டடேக்கே வந்துரும் போல இருக்கு
அப்போ என்ன பண்ணு ஆன்லைன் ஷாப்பிங்ல வாங்கு அத்தா ஆன்லைன் ஷாப்ப ஷாப்பிங்ல எதே ஆஃபர்ஸ் போடுவாங்குல ஃபிட்டி பர்சன்டேஜ் ஆஃபு பிக் பில்லியன் சேல்ஸ் அந்த மாதி சேல்ஸ் போடுவாங்க அந்த டைம்ல வாங்கு அனா அப்பப்ப வேலண்டே டி ஆயிடு அதுவு ஒரு இது சைக்காலஜி தா
நீ சொல்றது கரெக்ட் தா ஐயாயிர ரூபா பொருள ரெண்டாயிரத்து ஐநூரூபாய்கு பாத்தா சேவ் பண்றேன்னு ஃபீல் வருது எனக்கு
அக்ச்சுவல்லா நம்ம ஸ்பென்ட் பண்ணாதா போறோ ஆனா நம்மலுக் சம்டைம்ஸ் அதே ரேட்டதா ஃபிட்டி பெர்செண்டேஜ் ஆஃப்ன்னு போட்டுருப்பாங்க சம்டைம்ஸ் ப்றைஸ் செக் பண்ணாதா நம்மலுக்கு அதோட டிஃப்ரன்ஸ் எல்லா தெரியுது இப்படியு நம்ம எல்லா ஏமாத்துறாங்க
உண்மையே ரொம்ப தெளிவா இதுவா போட்டு பேசுறே
ஆமா கூப்பன் கோட்ஸ் எல்லா யூஸ் பண்றியா
முயற்சி பண்ணிருக்கே மோஸ்ட்டா வந்து கோட்ஸ் வந்து அப்ளி அப்ளிகேபிள் வராது இந்த ப்ராடக்டுக்கு அ திடிர்னு வருது நா எது போட்டு பாத் த்தாலு ஏயா அப்படி
ஆமா அது ரொம்ப கடுப்பு
ஒரு கோடு ஒர்க் ஆச்சுன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் தருவாங்களாமே
சூப்பர்டா அத்தா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அந்த மாரி விஷ் விஷயங்கலுக்கெல்லா இருந்தா இன்னும் சேவ் பண்ணல இல்ல சம்டைம்ஸ் ஏன்னா நாகூட ஒரு கார்டு வெச்சிரு அந்த கார்டு வெச்சு யூஸ் பண்ணனால எனக்கு நெறைய கேஷ்பேக்ஸு பிளஸ் அதனால போட்டனால எனக்கு நெறையா ஆஃபர்ஸ்ஸு அந்த மாரிலா கெடச்சது
எச் டி எஃப் சி கார்டு வெச்சிருக்கே அந்த கார்டுல எக்ஸ்டரவா டிஸ்கௌண்ட்டுலா இருக்கோ தெரியுமா அந்த பேங்க இந்த டெபிட் கார்டுல
கேஷ்பேக் கிடைச்சா ஆஹப்பியாதா இருக்கோ
ஆமா நீ கேஷ்சு ஆன் டெலிவரி யூஸ் பண்ணுவியா இல்ல ஆன்லைன்லயே பே பண்ணிடுவியா
மோஸ்டா யூ பி ஐ தா ஃபாஸ்ட் அப்புறோ ஈசியும் கூட இப்ப கேஷ் ஆன் டெலிவரி போட்ட அதுக்கே எக்ஸ்ட்ரா சார்ஜெஸ்லா வேற இருக்கூ ஆன இப்டினா நமளுக்கு ஆன்லைன் பேமெண்ட்னால நெறைய டிஸ்கவுண்ட்ஸ் கெடைக்கோ அதுனால யூ பி ஐ தா
கரெக்ட் நானு அப்டிதா சி ஓ டி சேன்ஜ் இஷு வரோ அப்புறோ வெயிட்டிங் இஷு ல்லா வரோ தேவல்லாதெல்லா வரோ அதனால நானும் அப்டிதா உன்ன மாரி தா பண்ணுவே
அது நம்ம கலெக்ட் பண்ணல்லா ஆள் இல்லன்னா அது திருப்பி டெலிவரி இன்னொரு நாளைக்கு ரீசெட்யூல் பண்ணாங்க அதெல்லா ஒரே பிரச்சன
ஃபேஷன் ப்ராடக்ட் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா சைஸ் பிராப்ளம் வருமா
கண்டிப்பா வரும் நா ஒரு தடவ ஜாக்கெட் ஆர்டர் பண்ணே
சைஸ் மிஸ் மேட்ச் ஆச்சா இல்ல கரெக்டா இருந்ததா உனக்கு
சைஸ் மிஸ் மேச்சா மீடியம் ஆர்டர் போட்டா எனக்கு கிட்ஸ் சைஸ்ல வந்தது
அய்யோயோ அது நீ போட்டுக்கிட்டியா இல்ல சேஞ்ச் பண்ணிட்டியா
அது எப்படி போட முடியும் சிப் கூட குளோஸ் ஆகல
அஐயயோ செம்ம காமெடியான மூமெண்ட் தான் இது உன்னோட இதுலயே
ஆமா அதுக்கப்புறோ சைஸ் சாட் பத்துதான் ஆர்டர் பண்றேன் அ சைஸும் கரெக்டா இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணிக்கிறேன்
ரிவ்யூல பாரு உண்மையான கஸ்டமர்ஸ்ஸு இமேஜ் பாக்க சொல்லுவாங்கல்ல அது பாத்து பண்ணு
ஆமா இப்ப அத ப்ராடக்ட்ஸ்ஸு நம்ம செலக்ட் பண்றதுக்கு அதுதான் ஹெல்ப் ஃபுல்லா இருக்கு அதெல்லா இல்லன்னா நம்ம எதை பத்தாலும் ஒரு கண்மூடித்தனமா வாங்கிடுவோம்
கரெக்டா சொன்னேன் நான் ஒன்ஸ் இன்ஸ்டாகிரம் ஆட்ட் பாத்தேன் ஆர்டர் பண்ணேன்
அப்புறோ ஸ்கேமா
புரொடக்டே வரல
அப்புறோ ரீசென்ட் ஆவது பண்ணாங்களா
நோ ரெஸ் பான்ஸ்ட்டா லைஃப்ல கெடைச்ச ஒரு லெசன்னு டேர்ன் பண்ணிக்கிட்டேன்
அண்ணா நான் வெப்சைட்ஸ்லா அவாய்ட் பண்ணனுன்னு சொல்றாங்க
நீ சொல்றது கரெட்டு தான் இப்போ ட்ரஸ்ட்டடான ஆப்புங்க மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன் இந்த மாரி தேவை இல்லாமை இன்ஸ்டாகிராம் வெப்சைட் பார்த்து கவர்ச்சிகரமா அவுங்க காட்டுறத பார்த்து ஏமாறுறது எல்லாம் நான் எப்பயோ நிறுத்திட்டே
குட் குட் எதோ கத்துக்கிட்டா செரி
எலக்ட்ரானிக்ஸ்லா அஹ் ஆன்லையே ஆன்லைன்ல வாங்கறது சேஃபா இல்லை நம்ம நேர்ருல போய் பாத்து வாங்கணுமா
யூஸ்வலா சேஃப் தா நெனைக்கே ஆனா செல்ல டிரஸ்ட்டடா அந்த மாரி ஆட்- இன்ட்ரஸ்டடானு பாத்து வாங்கு
வாரண்ட்டி இம்பார்ட்டன்ல என்ன சொல்ற
ஆமா இம்பார்ட்டன்ட்டு தான் அஃபிஷியல் செல்லரானு செக் பண்ணு அதுவும் வாரண்ட்டி இல்லாமலாம் வாங்கவே வாங்காத
ஓகே ஈசி இப்போ நான் எல்லாத்தையும் நான் இக்குனோர் பண்ணிக்ருக்கிறே
முக்கியமா ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல வாங்க பிக்பில்லியன் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ் அதெல்லாம் போடும் போது வாங்க அப்பல்லாம் நெறைய டிஸ்கவுண்ட்ஸும் நம்பளுக்கு கெடைக்கோ
ஆமா ஆமா நீ சொல்லுறது கரெக்ட் தான் அந்த பிக் பில்லியன் டேஸ் தெ கிரேட் இண்டியன் ஸ்டெல்னா அதானப் அதை பத்தி தான நீ சொல்ற
ஆமா ஆமா அதுவும் சம்டைம்ஸ் காசு சேவ் பண்ணணும்னா மிட் நைட்டு வரைக்கும் கூட நா வேக்கப்ல இருப்ப அப்பதா வந்து ஈஸியா வாங்க முடியும்
பட் ஸ்டாக் ரொம்ப ஃபாஸ்ட்டா வித்து போய்டுல
அதுக்குதா இந்த மிட் நைட் பிளானே
ஓ ஷாப்பிங்க்கு இவ்ளோ டெடிகேஷன் வேணுமாடா
ஆமா எனிதிங் ஃபார் ஆ சேவிங் மணி
ஏதோ இதுவரைக்கு தெரிஞ்சது எல்லாமே போதும்ன்னு தா நெனைக்கிற
ஓகே நா ஆர்டர் போட்ட பொருள் ஏதோ வந்துருச்சுன்னு நெனைக்கிற சோ நா அத போய் பாத்துட்டு வர பாய்
அஹ் சூப்பர் சூப்பர் பாத்துட்டு நல்லா இருக்கா நம்ம பேசுனபடிலாம் இருக்கா கான் சொல்லு பாய்